இதா
ஆ கேக்குதுங்க
வணக்கோம் எப்டி இருக்கீங்க
இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க
நா வந்து இப்ப கிளாஸ்லதா இருக்கிற
செரி செரி சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டாச்சுங்க நீங் சாப்
ஆ சாப்ட்டங்க நேத்து வீட்ல கொஞ்சோ சின்னதா ஒரு ஃபங்க்ஷன்ல்லா நடந்துது அங்க சாதமே வந்து டிஃபன்லாவே அப்டியே இருந்தது அதுவே காலேல அப் டியே நாங்க சாப்ட்டுட்டோங்க
பரவால்ல
ஏனா ஆமா ஏனா நெறைய வாங்கி ட்டோ அது வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல அதனால மாவு அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு அத வச்சு அப்படியே இன்னைக்கு காலையில டிஃபன் முடிச்சுட்டோம்
சூப்பர் என்ன என்ன ஃபங்க்ஷன் வீட்ல
வீட்டுல அண்ணாக்கு இப்பதாங்க புதுசா கல்யாணம் ஆச்சி அண்ணாக்கு அண்ணிக்கு வந்து தாலி பிரிச்சி கோத்தாங்க ஆனா அதாச் ஃபங்க்ஷன்
திருமணம்னாலே அந்த ஒரு வைப் வந்து கண்டிப்பா நல்லா
ஆமாங்க அதுக்காக வந்து ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு ஆ கோவிலுக்கு போயிட்டு தான் வந்து வேண்டிட்டாங்க மம்மி அதனால கோவிலுக்கு போயிட்டு அங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல விருந்தோட சாப்புட்டு ஒரு தூக்கம் போட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ஹலோ ஆ கேக்குது
ஆ செரிங்க கண்டிப்பா செரி நம்ம இப்ப பள்ளி பருவத்த பத்தி நம்ம பேசலாமா
கண்டிப்பா
கண்டிப்பா ஏனா பள்ளி பருவன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து எவ்ளோ முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து எவ்ளோ சேட்டைகள் பண்ணி ருப்போ எவ்ளோ அடி வாங்கியிருப்போ
கண்டிப்பாங்க நெறைய வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அப்படின்னா வந்து பள்ளி பருவம் தான் நம்ப வந்து ஸ்கூல் ஃபிரண்ட்ஸதா நம்மளால இன்னமும் மறக்க முடியாத ஒருது இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலேஜ் பொயிருப்போம் காலேஜ்ல வந்து வேலைக் போயிருப்போ அங்கெல்லாம் கூட நம்ம ஃப்ரண்ட்ஸ் இருப்பாங்க ஆனா நம்ம ரொம்ப டச்சா இருக்கிறது நம்ம எப்பவுமே நனச்சு பாக்குற ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து பள்ளி பருவமா மட்டும் தான் இருக்கும் பள்ளி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருக்குமே
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா வந்து என க்கு வந்து எப்படி வந்து தோணுச்சுன்னா என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேருக்கு கல்யாண ஆகிடுச்சு இருந்தாலும் நம்ம கேங்க்ல வந்து ஒரு அ குளோஸ் ஃப்ரெண்ட் கல்யாணம் ஆகும் போது இருக்கிற புது ஒரு உணர்வ வந்து புரிஞ்சிக் முடியாது இல்லையா அத அப்பதா வந்து போனா கரெக்டா ஒன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல செப்டம்பர் மந்த் அது போல விநாயகர் சதுர்த்தி அப்பதான் வந்து கல்யாணம் ஆச்சு அப்ப இருக்கும்போது அவுங்க நம்ம கூடதா இருந்தா நேத்து பேருக்கு எப்டி சொல்லன்னா நாளைக் கல்யாணம் அப்படின்னா நேத்து எங்க கூடதான் வந்து சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புது பொண்ணு மாரியே ஃபீல் ஆகாது அப்டின்ட்டு நாங்க ஜாலியா திடீல் கல்யண ஆகி அந்த முகத்து பொடவயு அந்த தாலி இதுவயு பாக்கும்போது கண்ல இருந்து தண்ணியா வருது இத்தனைக்கு நானு அவளோ வந் எல்கேஜி யுகேஜிலருந்து ஒன்னாபடிச்சவங்க அப்டி இருக்கும்போது கல்ல தார இத்தனைக்கு லவ் மேரேஜ் எட்டு வருஷோ காதலு அவுங்களே கரம் புடிக்கிறாங்க அப்டினபொழுது வந்து என்னடா இவ ரெட்ட ஜட போட்டு சுத்தி இருந்தாலு இப்ப வந்து ரொம்ப மெச்சூட் ஆயிட்டாலே
ஆமா ஆமா
என்ற ஒரு ஆனந்த பரவாயில்ல எப்டியோ சாதிச்சுட்டாப்பா அப்டின்ட்டு பல தடைகள் தாண்டி அப்டின்ட்டு ஒரு சந்தோஷம் இது போல ஒங்ளுக்கு இன புரியாது போல வேப்பன ஏற்பட்டச்சா
ஆஹ் கண்டிப்பா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு் தா நாங்க வந்து ஸ்டார்ட் வந்து எனக்கு தெரிந்து எல்கேஜில இருந்து இதுல இருந்து பிப்து வரைக்குமே வந்து படிச்சோம் அதுக்கப்றோ சிக்ஸ்து டூ டென்த் வரைக்குமே ஒன்னா படிச்சோ லெவன்து டுவெல்து வந்து அங்க இருக்கும் போது அவங்க ஊரு பக்கமே அவங்க சேந்துட்டாங்க காலேஜு வேற சேந்துட்டாங்க அந்த டைம்ல வந்து நா ரொம்ப டச் இல்ல ஏனா அப்பெல்லா நம்ளுக்கு ஃபோன் இருக்காதுல்ல சோ நம்ப அப்டியே விட்டுட் இல்லாம இருந்துடு ஆனா ரீசன்டா வந்து இப்பதா கொஞ்சோ பேச ஆரம்பிச்சோம் நம்பர் கெடச்சி அவள் உன்னால மறக்கவே முடியாது கண்டிப்பா ஏனா அப்பப்ப எனக்கு தோனு அவ நம்பர் இல்லையே அப்டின்னு நெறையா யோசிப்பே இது பண்வே இப்ப எங்க போனாலு நாங்க ரெண்டு பேரு ஒன்னா போவோம் அண்ணாவோட கல்யாணத்துக்கு நானு அவளு சேந்து டான்ஸ் ஆடனும் எல்லாருமே வரவங்க எல்லாருமே ரொம்ப ஆச் ச்சரியப்பட் டாங்க என்ன அப்டின்னா ம் சின்ன வயசுல இருந்தே நீங்க படிச்ச ஃப்ரண்ட்ஸ் வந்து உன் கூட இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ்வா இருக்களே பரவால்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்டின் சொல்லிட்டு கூட ஒரு வைபா டான்ஸ் ஆடணு எல்லாமே என்ஜாய் பண்ணு நா கல்யாணத்துல எங்க அண்ண கல்யாணத்துல நா எங்க அண்ண கூட இருந்தத விட என் ஃப்ரண்ட்ஸ் கூட தா இருந்த நா அதுக்கே எல்லாருமே ஒரு சிலருலா என்ன திட்டிட்டு கூட போனாங்க அண்ணா கூட இல்லாம ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருக்கே அப்டின் சொல்லிட் அந்த அளவுக்கு நானு அவு வந்து ரொம்ப க்ளோஸ்சுங்க எனக்கு பர்த்டே வந்துச்சுன்னா எனக்கு கிஃப்ட் வாங்கி குடுப்பா எல்லாமே பண்ணுவா ஆனா நா எதுக்கு திருப்பி பண்ணாலு அவ செய்ய விட மாட்டா இந்த போட்டோஸ் குடுக் இருக்க மாட்டா அப்டி இப்டின் எல்லாமே பண்ணுவா ஆனா என்ன அவ நல்லா பாத்துப்பாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு
கண்டிப்பா அந்த ரொம்ப எப்டி சொல்றதுன்னா சில பேருக்கு அந்த விஷ்யோ கெடைக்காது தயங்குவாங்க ஏன்னா இப்ப இருக்க சம இதுல பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கெடைக்கிரதே ரொம்ப ரேரா தா இருக்
ஆமா அதே மாரி சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வந்தீங்க
அதே போல இல்ல நானு வந்து நெறைய எனக்கு இது நீங்க சொன்ன போல ஃப்ரெண்டு இருக்க காலேஜ் லைஃப்ல தா வந்து உள்ள வந்தா அப்டி இருக்கும்போது இந்த ஆறு வருஷோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி வந்து செலவு பண்ண விட மாட்டாததே பண்ண விட மாட்டா அதெல்லா முடியாது செலவு பண்ணிதா ஆவோ அப்டின்ட்டு நாங்க மாணவரியா செலவு போனோ அப்டி இருந்தாலு அந்த ஒரு பரிசு என்ற ஒரு விஷ்யோ வந்து பாத்தீன்னா ரெண்டு பேருக்கு மாறி மாறி கொடுக்குறது அது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான பீல் இருக்குதா நா சொல்வே ம் போல
நா வந்து ஆ எப்டி சொல்றது ஏர்ன் பண்ணல நா வீட்லதா படிச்சுட்டு இருக்கே எக்ஸாம்காக பட் அவ வந்து வொர்க் பண்றா ஸோ வந்து வெளிய போனோ சின்ன வயசுல இருந்தே அவ வந்து நாங்க ரெண்டு பேர் சாப்டோ அப்டின்னா நாங்க ஷேர் பண்ணிதா சாப்டுவோ இப்பியு அதே மாரிதா போ ஷேர் பண்ணி சாப்டுவோ எல்லாமே பண்ணுவோ என் கையில காசுல்லைன்னா ஆனா அவ ஃபுல் அமௌண்ட் குடுத்துடுவா ஆனா நா ரிட்டர்ன் வந்து அது வந்து எந்த டைம்ல குடுக்கணுமோ நா அந்த டைம்ல குடுத்துடுவ உன் கையில காசு இருக்கு இல்ல நா இத செய்ய மாட்ட அத பண்ண மாட்டனு என்னைக்குமே சொல்ல மாட்ட எல்லாமே எனக்காக எல்லாமே செய்வா ஆனா நா எவ்ளோ அமௌன்டுனு பாத்து நா அத திருப்பி குடுத்துடுவே அந்த அளவுக்கு வந்து பணத்துலயு வந்து கரெக்டா இருப்பா ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்லலா வந்து மணியால கூட வந்து கொஞ்சோ சண்ட வரு எல்லாமே அது கண்டிப்பா இருக் க்கு ஆனா வந்து இவ வந்து காசு விஷ்யத்துலையு கரேக்டா இருப்பா உண்மையா இருப்பாங்க நேர் னே இருப்பா எல்லாருக்குமே எனக்கு அது வந்து அவகிட்ட ரொம்ப புடிச்ச ஒரு விஷ்யமே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவா ஹெல்ப் பண்ணிட்டு இவ வந்து எதுவுமே இல்லாம இருப்பா அந்த மாரி இவ கிட்ட நறைய நல்ல விஷ்யோ இருக்கு அவகிட்ட இருந்து நா நறைய கத்துக்கணும்னு நெனைப்பே அந்த அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்க எனக்கு
கண்டிப்பா அது உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கெடைக்கு போது இருக்கிற ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமே வந்து வேற எதுவுமே கெடையாது நீங்க என்னோட ஃப்ரெண்டு கூட சொல்லுவா சொந்தக்காரன் இன்னைக்கி வருவாங்க நாளைக்கி போவாங்க ஆன ரெண்டுன்றவ அது பாத்தீனா உண்மயா இரு ப்ப எப்பமே உண்மையா இருப்பா அப்டின்ட்டு ஒரு விஷ் ஆடி பேர சொல்லிட்டே இருப்பா அது வந்து எனக்கு ரொம்வே எது சொல்றது அதன புடிச்ச ஒரு விஷ்யமாவே இருந்தது அது ரொம்பவே சும்மா சும்மா வேற என்ன வந்து ஒங்களோட பள்ளி பருவத்துல வந்து இந்த சேட்டெல்லா நாங்க பண்ணி எவ்ளோ திட்டு வாங்கி
கண்டிப்பாங்க நாங்க நெறையா பண்ணிருக்கோ திட்டு வாங்கி கிளாஸ்ல இருந்து வெளிய வந்துருக்கோம் எல்லாமே பண்ணிருக்கோம் என்னானா எங்க கேங்ல ஒரு அஞ்சார் பேரு இருப்போங்க எல்லா அஞ்சாறு பேரு வந்து நல்லா ஆக்டிவா நல்லா இருப்பாங்க நா மட்டுதா கொஞ்சோ சைலண்டா இருப்பே அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சொம் எப்டி சொல் விளையாட் தனமா விளையாடிட்டு எல்லாமே பண்ணிட்டு சைலண்டா ஆயிடுவா நா கொஞ்சொ லேட்டா ரியாக்ட் பண்ணி எல்லார்கிட்டையு நான்தா மாட் டிப்ப அந்த மாரி நறையா பண்ணிருக்கேன் என் ஃப்ரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்ப வரைக்குமே என்ன ஞாபகம் வச்சிருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜக்கு அப்புறம் கொஞ்சொ மொக மாறும் எல்லாமே கொஞ்சொ வெயிட் ஆவாங்க அப்டி இப்டின்னு இருப்பாங்க நான் வந்து ஸ்கூல்ல பாத்த மாரியேதான் இப்பவும் இருப்பேன் ஆனால எங்க போனாலும் கரெ க்டா கண்டுபிச்சிருவாங்கங்க எனக்கு பெட்னேம்லா வச்சு கூப்டுவாங்க பஸ்லேயே பாத்தாலனா கூட பெட்னேம் தான் வச்சு கூப்டுவாங்க இன் என்னோட காண்டாக் நம்ப சேவ் பண்றது கூட யாருக்குமே வந்து என் பேர் சொல்லி சேவ் பண்ணி வைக்க மாட்டாங்க என் பேர் கூட அவங்களுக்கு மறந்துட்டு இருக்கும் ஆனா என் பெட்னேம் தா கூப்வாங்க அந்த அளவுக்கு வந்து மெமரபிளதான் வந்து எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ் அமைஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது பள்ளி பருவத்துல நம்ம எதையுமே எ திர் பாக்கமாட்டோ விளையா தனமா இருப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் திருப்பி கெடைச்சா நல்லா இருக்கும்ன்னு தோணுது
என்ன பண்றது அந்த காலம் போச்சு அப்ப சொல்லுவானு பாத்தியா இருக்கும் பொழுது ரொம்ப அனுபவிச்சுக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்டின்ட்டு ஆனா உண்மையா நா செமைய அனுபவிச்சுதான் சொல்லுவேன் ரொம்பவே சட்டை பண்ணுவோம் எந்த அளக்குனா வ பத்தீங்கன்னா மிஸு டார்ஜர் பண்ணுவே வசமா டார்ச்சர் பண்ணுவோ சி சி டி கேமராச்சு ஒழைக்கு
கண்டிப்பாங்க ஆமா
ஃபன்னா இருக்கும் எதுனா ஒரு அதுவும் நீங்க அது ஃபீல் பண்ணிருக் எப்டி எல்லா ஸ்டூடண்ட் ஃபீல் பண்ணிருப்பாங்க இந்த மழை காலத்துல கிளாஸ்ங்க இருந்து இருக்கோ கிளாஸ் மேம் வருவாங்க க பாட எடுக்கற ஒரு மைண்ட் செட் இருக்காது நம்மளுக்கும் கவனிக்கென்று ஒரு இது இருக்காது சோருனு மழ பெய்யு பக்கத்துலே பாத்து பாத்தீங்கன்னா வெளிய வந்து பாத்தீங்கன்னா மாங்கா பத்த இந்த எழந்த பழோ நாகப்பழோ அந்த மாரிஇருக்கா அது அப்டியே ஸ்பெஷல் க்ளாஸ் முன்னாடி பெய் குடு குடுனு போய் நீ வாயின்னு வந்து அப்டியே அந்த க்ளைமேட்ல ஒக்காந்து சளி புடுச்சுரூ மறுநாளு அது வேற விஷ்யமா க்கு இருந்தாலு அப்டியே வந்து அந்த மூமெண்ட் வந்து மறக்கவே மு டியாது
கண்டிப்பாங்க அந்த மாரி நெறைய ஞாபகங்கள் நினைவுகள்ல்லா இருக்கு என்னையே வந்து ஆக்சுவலா வந்து ஸ்டாஃப்ஸ்மே என்ன வந்து பேர் சொல்லி கூப்ட மாட்டாங்க எலும்பு கூடு இங்க வா எலும்பு கூடு இங்க போ னுதா கூப்டுவாங்க எல்லாருக்குமே நா வந்து அந்த அளவுக் கூ பெட்டுங்க ரொம்ப ஜாலியா இருக்கூ இப்பக் கூட என்ன பாத்தாங்கனா ஸ்டாப்ஸ்லா கூட கரெக்டா கண்டுபுடிச்சுருவாங்க நீ அதே எலும்பு கூடு தானே இப் பவு இப்டியேதா இருக் கியா நீ அப்டினு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து எல்லாகிட்டயு வந்து ஜாலியா பேசுவே இப்பதா வந்து கொஞ்சோ கோவப்பட ஆரம்பிக்கிறே அப்டி இப்டின்னு இரு க்க அப்பலா வந்து எனக்கு கோவமே பட தெரியாது ஃப்ரண்ட்ஸ் கூடலா ஜாலியா இருப்பே நீங்க சொல்ற மாரி மழ டைம்லலா வெளிய எல்லா பஜ்ஜி சமோசா அதெல்லாம வித்துட்டு இருப்பாங்க அதெல்லா சாப்டணுனு தோணு அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க க்ளாஸ்லலா
ஆம்மா ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த மாரி க்ளைமேட் வர ஆரம்பிச்சாலே இந்த ஆடிமாசோ அதெல்லா நெருங் ய இது வந்துருக்கூ ஆ அப்ப ஸ்கூல் பக்கத்துலயே கோவில் எங்கனாருக்கு அங்கரு அந்த சவுண்ட்டுவரூ அத பாத்துட்டு நம்போ வந்து எங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்லா வச்சு நாங்க டான்ஸ் ஆட்ற மாரி நா ஆடிட்ருப்போ க்ளாஸ் ரூம்ல அதெல்லா வந்து எப்டி சொல்றதுன்னா இந்த ஒவ்வொரு சீசன் என்ன நம்ம பண்ணமோ பரவால்ல ஸ்கூல் முடிச்சு எத்தன வருஷோ ஆனாலு அந்த நினைவுகள் எப்வுமே போக து சொல்லுவாங்க இல்லையா அது இருக்க த்துலே அழகான ஒரு அற்புதமான ஒரு நினைவு கண்டிப்பாங்க அந்த ஸ்கூல் டேஸ் பத்தி நா உங்க கிட்ட பேசுனே நீங்களு வந்து அழகா உங்க மெமரிஸ்ஸ பெட் நேம் பத்திலா சொன்னீங்க உங்க கூட பேசுறா ரொம்பவே சந்தோஷாங்க மீண்டும் சந்திக்காங்க நன்றி நன்றி நன்றி
ம்